ஹலோ தோழி
ஆ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க தோழி
நானு சும்மாதா தோழி இருக்கற நீங்க
ஆ நானும் சும்மதா தோழி இப்பதா வேலைகள்லா முடிச்சிட்டு அதா செரி பேசலான் பண்ண தோழி என்ன தோழி பசங்கல்லா என்ன பண்றாங்க
எல்லா விளாடிட்டு இருக்கறாங்க தோழி நா அம்மா வீட்டுக்கு வந்துருக்கற
ஓ அப்டிங்ளா செரி செரி தோழி அம்மா வீ டுன்னா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கலா தோழி
ஆமா தோழி எனக்கு இந்த டைம் ம் கும் இந்த வேல இப்பதா செய்யனு அப்டின்ட்டு இல்ல செரின்ட்டு விளாடறதுக்கும் ஆள் இருக்கறாங்க செரின்ட்டு நா ரெஸ்ட்டு தோழி
அப்டிதா தோழி முடில தோழி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சோ ஃப்ரீ ஆனா ஒடம்பு நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி
இப்ப பாப்கான்லா செய்வாங்க இல்ல தோழி அது வந்து நீங்க செய்வீங்ளா தோழி வீட்லே மேக் பண்ணுவீங்ளா இல்ல கடைங்கல்ல வாங்கினு வந்து செய்வீங்ளா அந்த பாப்கான்லா
நானு ஒரு தடவ அந்த ஆக்ட் டூன்ட்டு இருக்குது பாருங்க
ஆமா ஆமா ஆமா அ
அத வீட்ல வாங்கிட்டு வந்து பொறிச்சே
அ
அதுவு எந்தளவுக்கு நல்லதுன் தெரிலன் சொல்லிட்டு விட்டுட்ட தோழி நானு வெளில அப்டியேவு பாப்கான் வாங்குறதுன்டு அது நா எனுக் பிடிக்கறது இல்ல எ கொழந்த எங்களுக்கு பிடிக்கு அதனால செரின் சொல்லிட்டு எதோ வாங்கி தரது ஆனா ஆக்ட் டூ நானு வீட்ல வாங்கினு வந்து செஞ்சிருக்ற தோழி நானு
அப்டியா தோழி
அது ஒன்னு இல்ல தோழி அது கவர்லே எதோ அந்த சால் ட்டு அந்த மாரி அந்த கானோட மிக்ஸ் பண்ணி வெச்சிட்ருப்பாங்க அது ஒரு மாரி லிக்விடு மாத்ரி இருக் கு அது நம்ப குக்கர்ல போட்டுட்டு சாதாரணமா அப்டியே வெறும்னா குளோஸ் பண்ணி வெக்கணு தோழி அது ஏனா அது வெளிய எது ஆவாம இருக் ஸ்டவ்ல தா வெக்கணு சூடான து அது எல்லா பொரிஞ்சுருது தோழி அது
ஓ அப்டியா தோழி நானு அது ஒரு தாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாக்ணு தோழி அதா கேட்டே கொழந்தைங்களுக்கு குடுக்கலான் பாத்தாளு பயமா இருக்கு ஹெல்த்தியா நம்ளே செய்யறது தெரில மகா சோலோ இருக்கு ஆனா அது இனி எப்டி பண்றாங்கன்னு தெரில அது எப்டி காய வெச்சிறாங்ளா இல்ல என்ன பண்ணுவாங்கன்னே புரியல தோழி அது அதா கே
அத விட பெஸ்ட்டு தோழி நீங்க நம்ம வேக வெச்சி கான் சாப் பிடவே ரொம்ப ந
ஆ அத் தா நல்லது போல தோழி வேற பசங்க தா இந்த பா ப்கான் வெளிய பாத்தா அத வேணு வேணுன்றாங்கள அதனால தா வீட்லயே செய்யலாமா அப்டின் பாத்தே தோழி நானு ம் செரி தோழி
இது என்ன தோழி ரு
ம் அது நம்பளுக்கு புடிக்கல தோழி அது பாசங்க தா அது எ தோ அது பெரிய இது மாரி வேணு வேணு வேணுன்றாங்க அது ஏ ம் அது நம்பளுக்கு புடிக்கல தோழி எதோ கொஞ்சோ சாப்ட்டமா இத்க் மேல்யு நம்ளால முடில தோழி
இந்த கல்யாணத்துல வேற இப்ப பாப்கானு ஐஸ்கிரீமு வெச்சறாங்க
அய்யோ ஆமா தோழி அத வெச்சுட்டா பசங்க அங்கேயே தா இருக்கு றாங்க அதுவு அது எந்த தண்ணில செய்யறாங்க எதுல செய்யறாங்கன்னு தெரியல சொம்மா அது இது தர அது தர எல்லா வே சாப்ட்டு அப்றம் மறுநாள் வெச்சிக்கிறாங்க
ஆமா தோழி அந்த ஐஸ்கிரீம் சாப்ட்டாவே அது ஆனா கோல்டு தா
கோல்டு தா இது தோழி அது ஏனா எல்லாருக்கு குடுக்கணுல்ல அது கம்மியாதா இது பண்ணிருப்பாங்க கம்மி காசு குள்ள தா அதுவே என்னான்னே தெரியல நம்மளு க்கே எதோ ஒன்னு நம்ப பாதி சாப்ட்டே பாதி போட்டு வந்துருவோ பசங்க அது ரெண்டு மூணு வாங்கி சாப்பட்து குடுங்க குடுங்கனு அதெல்லா ஏ தோழி விக்கிறாங்கஅன்நெறத்தின் தெஞ்சி வச் வச்சிட்றாங்க எதுக்கு அட்ராக் ப எ
ன்னே அதுதானே தோழி விழா காலம் மாதிரி அவுங்களுக் ஒரு சந்தோஷம் அத வச்சிறாங்கோ இது கொழந்தைங்கோ போனா அது மட்டுமே சாப் விட்டுட்டு சாப்
உம் அ சாப்பாடு அங்க சாப்பறதே இல்ல அதுக்குதா வக்கிறாங்ளா என்னாவே தெரியல தோழி இப்ப சொல்ல சொல்லதா தெரியுது சாதம் மிச்சம் பண்ண வக்கிறாங்ளா எதுக்கு அப்டின்னு அதுக்கு எதனா ஹெல்த்தியா வக்கலால்ல தோழி
ஆனா சிலர் வந்து ஃப்ரூட் சோலட் மாதிரி குடோ
ஆ அது அது ஒன்னா பெஸ்ட்டா இருக்கு தோழி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அது ஒன்னே வச்சா கூடோப் போதும் நம்ளுக்கு அது சாப்பிச்சிங்னா கூட சரி கொழந்தைங்க சாப்ட்டா தான ஒரு மனசு ஆறுதல் இருக்கு இவுங்க வேண்ணே இதெல்லா காசு கம்மி பண்ணி வச்சிட்றாங்கோ அதுக்கு இப்போ திருமண இதுவுல கூட இது வுல கிஃப்டு கபதி இதுவு தராங்ளே தோழி செடிகள தராங்க ஆ ம் அதெல்லா தராங்க நல்லா இருக்கு தோழி என் தங்கச்சி மேரேஜ்ல கூட அப்டிதா குத்தாங்கோ முக்கால்வாசி நெல்லிக்கா செடிதா எல்லா நெல்லிக்கா மரந்தா வளரு போள தோனு நாங்க எத்துனு வந்தது
கரெக்ட் தோழி எது ஈஸியா வளருதோ அது குடுத்தோம்னா அவங்களுக் ஒபராமரிப்பு கரெக்டா இருக்கு
ஆ ஆ அதுதா செரி அதுதா தோழி நறைய நெல்லிக்கா மரம் வாளந்து போயிருக்கு இன்னு காய்க்கல
ஓ அ நெல்லிக்காவு நல்லதுதா தோழி அந்த பெரிய நெல்லிக்காவா சின்ன நெல்லிக்காவா தோழி
அ சின்னதுதா குடுத்தாங்க தோழி பெருசா அது அவ்ளோ நம்ம சைடு வருமானே தெரியலா அது அதுகடச்சா ஒன்னு நல்லாந்திருக்கு
ஆமா ஆனா சின்னது கூட ஊருகாலா போடுவோ தோழி நாங்க
ஆ ஆ எப்டி போடுவீங்க தோழி
ஆ தோழி அது சாதாரணமா நம்ம இது மத்த ஊருகா செய்யற மசாலா மாதிரிதா ஆனா இது என்னன்னா வந்து கொஞ்ச கட் பண்ணிட்டு அது நாளாச் ஒரு அளவுக்கு கட் பண்ணிட்டு அந்த உள்ள ஏதாது சீடு மாதிரி இருக்கு
ஆமா
அது இது பண்ணிட்டு ஆவி போட்டண்ணு தோழி இதுல இட்லி குண்டால
தென்னு உ ஓகே தோழி ஆ ஆ
ஆவி போட்டுட்டு மத்த மசாலாங்கலா இருக்குங்க அதா அந்த காஞ்ச மிளகாய் அப்புரோ கடுகு வெந்தயம் இது போட் அப்டே கொஞ்சொ வேனா அந்த பருப்பு ஏதா உளுதம் பருப்பு கொஞ்சொ கல்லப் பருப்பு கொஞ்சமா சேத்துட்டு அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் வெறும்னா எண் எண்ண இல்லாம வறுத்துட்டு பொடியாக்கி வச்சுக்கணு தோழி அத அப்புற எண்ண எண்ண ஊத்தி கொஞ்ச கடுகு போட்டு அப்புறம் இந்த அரச்சி வச்சத போட்டு போட்டு நம்ப வேக வச்ச நெல்லிக்காவ அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட் எம் எம் அவ்ளோதான் ஊருகா அப்ப அது கொஞ்சம் வேகறதுனால நம்ம அப்பத்துல இருந்தே அத யூஸ் பண்ணிக்கலாம்
ஓ சூப்பர் தோழி நல்லா இருக்கும்ல எத் இது எவ்வள நாள் வரும் தோழி இது
அது நல்லா ரொம்ப நாள் வர்றது இல்ல தோழி அது ரொம்ப இப்ப மாங்காய் ஊறுகாய் லா ஒரு வருஷ்
ஆ ஆமா தோழி ஆமா
இது அவ்ளோ நாள் வர்றதில்ல நானும் நம்ம கொஞ்ச நாள்லயே ஃபிரிஜ்ல வச்சுட்டு அந்த மாதிரிதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏ நம்ம இது வெயில்லயோ அந்த மாதிரியோ உப்புலயோ ரொம்ப நாள் ஊற வைக்க
ஊற வைக்கத்துல ஆமா தோழி கரெக்ட் தோழி ஏன்னா அது அப்புறம் கே ட்டு போய்டும் போல நம்ம ஒரு ஒரு மாசம் வச்சுக்கலாமா தோழி
ஆ தோழி ஆ ஒரு மாசம் வரும் தோழி அப்ப நம்ம வேன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு செஞ்சுக்க
செஞ்சுக்கணும் அப்போ தேவையான அளவு அதுவும் பிரஷாவு செஞ்சு இந்த மாரியாச்சு இதுவும் இருக்கும்ல்ல தோழி
ஆமா தோழி ஊரக்கா பொரு த வரைக்கும் எண்ணெ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் தோழி அப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்லா தாங்குற மாதிரி இருக்கும் அப்போ சிலர் வந்து
திட்டமா போடுவாங்க ஆமா ஆமா அப்டிதான் சொ சொல்வாங்க தோழி எண்ண நறைய இருக்கு ஆ ஏன் தோழி எண்ண அதிகமா சொல்றாங்க அதுல கெட்டு போவாது அதனாலயா எதனால இ அந்த சுவைக்காக சொல்றாங்களா தோழி எண்ண அ
ரெண்டுமே தோழி கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வரும் அது கெடவும் கெடாது தோழி சீக்
ஓ செரி செரி தோழி அதான் போல ம் நான் கண்டிப்பா செஞ்சு பாக்குறேன் தோழி வரும்போது
ஆ நல்லா இருக்கும் தோழி அது ம் எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க தோழி ம் செய்யலாம் லஞ்சு என்ன தோழி செஞ்சீங்க
லன்சு இப்பதான் தோழி சாம்பார் தான் வச்சேன் கத்திரிக்கா முருங்கக்காய சாம்பார் சாதம் அப்பளம் இருக்கு நீங்க தோழி
நானு செய்யல தோழி இங்க அம்மாதான் செஞ்சாங்க அதனால இன்னை செய்யல தோழி நானு நம்ம அங்க போனதுல இருந்து தான் செய்யணும் இப்ப கத்திரிக்கா முறங்க கால்லாம் சீசன்ல தோழி நல்லா கெடைக்
தோழி இப்ப கெடைக்குது முரங்கா நறைய கெடைக்குது இப்ப எங்க வீட்டுலயே முரங் அக்க மரம் இருக்கா நறைய காய்க்குது தோழி அதுப்பா முன்னன்னா வாரத் துக்கு செடி இருக்கு முரங்கா இல்லனா கூட எப்டி யாது ரெண்டு காய்ச்சிடும் வாரத்துக்கு மூணு முரம் வைப்பேன் இப்ப புல்லா முரங்கை டெய்லி வைக்கணும் போல பொரியலை செய்யி சாம்பாரு வையினு போது தோழி டெய்லியும் முறங்காவே இருக்கு தோழி என்ன பண்றது என்ன
தோழி நம்ம இப்ப சாப்டுகிட்டாதான் முடியும் அதுக்கப்பறம் மத்த காய்கள்னா கூட எப்ப வேணாலும்
ம் ஆனா அதுக்கு அப்பறம் வரறது குட முறங்கா ஒரு மாறி இருக்கு தோழி அது இப்ப டேஸ்டா இருக்கு ஆஹ் அப்பறம் ஒரு மாறியாது குண்டாயிடுது அது ஏதோ கட் பண்த்துக்குள்யூம் பெர்சு பெர்சா இருக்கு ஒரு மாரி மெறப்பு தன்மை மாரி இருக்கு தோழி அது கட் பண்ணதுகு மேல எல்லா புரௌவுனா மா ஒரு மாரி இருக்கு லைட் லைட் புரௌனா
ஆம்மா
சாப்படவே புடிக்கல தோழி அது
ம் நீங்க இதுலயே கூட மாங்காவூ ஒரு பீஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக் கொஞ்சொவெ சாம்பார்ல ஆமா ஏன்னா இப்போ ம் ம்
ஆமா தோழி மாங்கா சீசன் வேற இப்போ
ஆம்மா அதுல ஒரு அந்தன் ஒரு கால் பாகோ போட்டீங்கன்னா ரெண்டு பீஸ் போட்டா கூட கத்திரிக்கா முருங்கா மா
நம்ம புளி ஊத்த வேணா இல்ல தோழி நம்ம மாங்கா போட சொல்ல
ஆமா தோழி புப் ம் ம் புளி ஊத்த கூடாது
ஆ செரி தோழி இல்ல அதுவூ சொல்றாங்க தோழி புளியூ ஊத்தணூ மாங்கா எவ்ளோ தோழி புளிப்பு வராது நான் அத ஊத்தர்து இல்ல தோழி அ நா மாங்கா போட்டோனா எனக்கு பிடிக்கர்து இல்ல ரொம்பே புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு
ஆமா தோழி கரெக்ட் மாங்கா போட்டாவே நமக்கு
ஆ சொல்லுங் ஆமா தோழி இது கத்திரிக்கா போடர்துனால ஊத்தணூ அப்டின்றாங்க நம்ம என்ன பண்றத் தோழி ம்
அதுக்குதா மாங்கா அந்த புளிப்பு இருக்குதுல்ல தோழி
அதனால சரியா போயிடூ அ செரி தோழி எனக் ஒரு அழைப்பு வருது நா அப்பறமா கூப்டுவா தோழி
ஆ செரிங்க தோழி பாய் ம்